ஆ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
மதா சமையல் ஆரம்பிக்கணோ
ஓ மதியானத்துக்கா
ஆமா கொஞ்ச நேரோ ரெஸ்டு ரெஸ்டு முடிச்ட்டு ஆரம்பிக்க வேண்டிதா நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்ட சாப்டு காலி சாப்டு உக்காந்துருக்கே
கால சாப்பாடே இப்பதா சாப்ட்டீங்களா ஏ இவ்ளோ நேரோ
அது கொஞ்சோ லேட் தூங்கிட்ட காலையில லேட்டா தா எந்திச்ச ம் ஆம்மா எல்லானாலோ இதுதா சாப்புட்ற டைமிங் லேட்டு தா ஆகோ எனக்கு போமே வீட்ல
என்ன சாப்பாடு காலேல
காலேல இட்லியு தேங்கா சட்னியு
இட்லி தேங்கா சட்னியா செர் செரி நாங்க தோச சாம்பார் ஜட்னி
உம் உம்
நாங்க வீட்ல சட்னி மட்டோ வெச்சா சாப்ட மாட்டாங்க ரெண்டு இது வெக்கணோ ஒண்ணு தேங்கா ஜட் னி வேனா சாம்பார் இல்லனா தேங்கா ஜட்னி தக்காளி ஜட்னி புதினா ஜட்னி கொத்தமல்லி ஜட்னி
ஓ ரெண்டு வெய்க்கணுமோ ரெண்டு ஆப்னா ம் எல்லாரோ அப்டித்தானா
ஆம்மா எறங்காது தேங்கா ஜட்னி மட்டு வெச்சா எறங்காது சாப்ட்ட மாரியே இருக்காது அப்டின்பாங்க அனால ரெண்டு ரெண்டு வச்சுருவோ
உம் நீங்க தா தனியா செய்வீங்ளா
ஆமா நா தா செய்வே
உம் அப்போ ஒங்களுக்கு கஷ்டமா இருக்காத ரெண்டு ரெண்டு வெய்க்க
பழகிருச்சி பழகிருச்சி கேஸ் வந்துட் ட்டு பர்னர் வந்து மூணு பர்னர் இருக்கோ அனால டக்குனு அப்டி வேல முடிஞ்சிரோ டக்குட்டு வேல முடிஞ்சிரோ ரெண்டு பர்னர் இருந்தா ரொம் ரொம்ப நேரோ ஆர்ற மார்ருக்கோம்
உம் உம்
மூணு பர்னர் மூணுதுலயு வச்சி எறக்கிறது
உம் உம் மதியானோ என்ன செய்வீங்க
மதியானத்துக்கு மீன் வாங்கி தாரேன் சொல்லியிருக்காங்க இன்னோ ஆள காணோ சாப்பாடு மட்டும் பானைல வச்சிருக்கே
உம்
மீன் வந்ததுக்கப்பறோம் தா மீன் கொழம்பு வைக்க வேண்டியதா நீங்க மீன் கொழம்
உம் ஆஹா எங்க அம்மா தா வெப்பாங்க
உம் ஓ அம்மா சமையல்ல சாப்ட்டுட இருக்கீங்களா கல்யாணத்துக்கு அப்பறோ வெக்கணும்ல
ஆம் ஆமா கல் ஆம்மா இப்பதா காலேஜ் முடிஞ்சி ஒரு மாசோ வீட்லதா இருக்கே இதுமேல்தா எல்லா பழகிக்கணும் உம் வீட்ல தானருப்ப
எங்கயுமே ப கிச்சன் சைட்லாம் போனதே கெடையாது ஆனா இப்ப கிச் சனேதா கெதி எந்திரிக்கும் போது கிச்சன் தா தூங்கும் போது கிச்சன் தா ஆமா
முன்னாடி வேற மாரி இருக்கு கல்யாணம் ஆயினுக்கு அப்பறோ வேற மாரி இருக்கு
ஆமா
உம் உம்
எனக்கு இப்போ ஒன்னு தெரியாது
உம்
சோறு குக்கர்ல கொட வைக்க தெரியாது குக்கர பூட்ட கூட தெரியாது
ஆ எனக்கு தெரியாது இப்போ
அது பழையிரும் ஆட்டோமெட்டிக்கா அது ஒண்ணும் பிரச்சன இல்ல கல்யாணத்துக்கு அப்றோ நம்மதா செய்யணும் அப்டிங்கற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப
ம்
தைரிய வந்துரு
ம் ம் ஆ ஆமா அப்ப நம்ம மட்டு இருப்போ நம்மதா செய்யணு ம்
நா எங்க அம்மா செய்யச் சொன்னா கூட செய்ய மாட்டே எதுமே செய்ய மாட்
நா நான் செய்ய மாட்டே ம் எங்கம்மா கத்திட்டே இருப்பாங்க நா போவே மாட்ட செய்ய மட்ட
கல்யாணத்துக்கப்பற மாமியார் வீட்ல போய் என்ன பண்ணுவ ஒண்ணுமே தெரியாம போய் நிப்பியா அப்டின் கேப்பாங்க பரவால அங்க போய் நா பாத்துக்கற
ம் நா அப்படிதா சொல்லுவ
நீங்க மீனு கழுவி வாங்கிட்டு வந்துருவாங்களா இல்ல நீங்களே கழுவிடிவிங்களா
அ வெட்டி வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்ல வந்து மறுவடியு நா கழுவணு வேல இருக்கு அது ஒரு ஒரு மீன்ல ரொம்ப அது செதுலுக அதிகமா இருந்தா ரொம்ப நேர ஆவு
ம் ம்
அவங்க கடைக்காரங்க வந்துட்டு கூட்டமா இருக்கிறனால அரகுறயாதா கிளீன் பண்ணி தருவாங்க ஃபுல்லாலா கிளீன் பண்ண மாட்டாங்க செதில வந்து லேசா அந்த லேஸ் ஆ தட்டிதா குடுப்பாங்க அத மறுபடியு நம்ம வீட்ல கைப்பாத்தாதா சமைக்க முடியு
ம் ம்
ஆமா அத மீன் கொழம்ப வெச்சு ரச வெச்சுற வேண்டிதா
ம் ஆ நல்லாருக்கு அப்பலா நானு அப்டிதா சாப்டுவ
நா ரச ஊத்தி சாப்பட மாட்ட இங்க எல்லாரு எதிர்பாப்பாங்க ரசத்த
ஓ அப்படியா நா ரச ஊத்தி சாப்டுவே
நாலா நான்வெஜ் இருந்தா ரசமே சேக்கவே மாட்ட
ஓ அப்டியா
ஆனா ரச சாப்ட்டா நல்லதுன் சொல்றாங்க நான்வெஜ் சாப்ட்டு ரச சாப்ட்டாதா செமி க்கு சொல்வாங்க ஆனா எனக்கு என்னமோ ரசமே பிடிக்காது
ஆமா ஒரு சில பேர்த்துக்
ஆ நார்மல் ரச வச்சா கூட சாப் ட்ருவே நார்மல் நாள்ல ரச எல்லா வெச்சாலா நான்வெஜ் ரச நான்வெஜ் வெச்சுட்டு ரச வெச்சா சாப்பிடவே மாட்டே
ம் ம்
சேரி அப்ப இன்னைக்கு என்ன சமையல்னு அம்மாக்தா தெரியு
ஆமா எங்கம்மா வெளிய போறாங்க வெளிய போயிட்டு வந்து அதுக்கப்பறந்தா செய்வாங்க
செரி செரி நான்வெஜ் எடுப்பிங்களா இல்லனா சண்டே மட்டுந்தா நான்வெஜ்ஜா
சண்டே எடுப்பாங்க அப்பற எடையில ரெண்டு ரெண்டு நாள் எடுப்பாங்க
ரெண்டு நாள் நாங்க புதன்கிழமையு சண்டேவு எடுப்போ ரெண்டு நாள்
ஓ ஓ சேர் சேர் சேர்
ஆ நான்வெஜ் வெக்கற அன்னைக்கு ஈஸியா சீக்கிர டக்குனு வேல முடிஞ்சிரு
ம் ஓ அப் ஆ அது மட்டு பண்ற மாரி
ஆமா அது மட்டுந்தா பண்ணனு இதே இது வெஜிடேரியன் ப பண்ணா வெஜிடேரியன் கொழம்பு வெச்சு ரெண்டு காய் வெக்கணு
ம் ஆமா கூட்டு வெக்கனு ம் ஆமா ஆமா
நம்மதா சமைக்கணு மணி எத்தன பதினொன்ற தான ஆகுது பன்னெண்டு மணிக்குதா சமைச்சா போது
ம்
பிள்ளைங்கல்லா ஸ்கூல்க்கு போயிட்டாங்க மூன்றைக்குதா வருவாங்க ஆமா வீட் ல உள்ளவங்களு சாப்ட்றதுக்கு ரெண்ரை ஆகு அதனால பொறுமையாதா வக்கிறது இப்போ
ம் ம் ஓ ரெண்ரை ஆகுமா சாப்ட்றதுக்கு
ஆமா ரெண்ரைக்குதா வருவாங்க
ம்
வீட்டுக்கு வந்து சாப்ட்டு போவாங்க
ஓ அப்டியா
ஆமா பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்கு சீக்கிரோ வைக்கணுன்னு வைப்பே
ஆ ம்
அதா அவுங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே
ஆமா அவுங்களுக்கு என்ன பண்ணி குடுத்து விட்டீங்க
இன்னிக்கி லெமன் ரைஸ்
ம் இட்லி தோசைல்லா கொண்டு போலாமா
ஆஹா நா குடுத்து வுட்டுருவே லன்ச்சு
ம்
லன்ச்சு இது கொண்டு போ கூடாது ஸ்கூலு கிட்டயே இருந்தாலு கொண்டு போ கூடாதுன்னு சொல்லிருவாங்க வரக்கூடாது பேரன்ஸ் அலோட் கெடையாது அப்டின்டாங்க
குடுத்து வுட்ருவீங்களோ
காலேலயோ ஸ்நாக்ஸு லன்சு எல்லா குடுத்துட்றது
ம் இட்லி தோசல்லா கொண்டு போலாமா
இட்லி தோசல்லா கொண்டு போ கூடாது சாப்பாடு தா கொண்டு போணுமா மதியானோ
ம் ம்
ரைஸ்லதா எல்லா ரைஸ்சு ம்
ம்
நா ஒரு தடவ பூரி குடுத்து விட்டே அதுக்கு டைரில எழுதி வுட்டாங்க டிஃபன் ஐடம்ல்லா மதியானோ லன்சுக்கு குடுக்க கூடாது
ம் ஓ எழுதி குடுத்துட்டுருவாங்களோ
பிள்ளைங்களுக்கு இது எப்டி வயிறு நெறையு சாப்பாடுதா குடுத்து விடனு சாப் பாடு அதுவு கலர் கலரா சாதல்லா குடுக் கூடாதா லெமன் ரைஸ் புளியோதரைலா குடுக்க கூடதா கொழம்பு ஊத்திதா குடுக்கணுமா ஆனா நா எப் பவுமே கொழம்பூத்தி ஏன்னா சின்ன பசங்களா எல் கே ஜி யு கே ஜி தா படிக்காங்க அவுங்களுக்கு என்ன கொழம்பு ஊத்தி சாப்ட தெரியு ஆமா அதனால நா எப்பவுமே லெமன் ரைஸ் புளியோதர தயிர் சோறு சாம்பார் சோறு
ம் ஓ அதுலயே ஊத்தி குடுத்து விட்ருவீங்க
ஆமா சாம்பார்னா சாம்பார் தனியா வச்சி உள்ள வச்சி கிண்டி குடுத்துறது அவ்ளதா அதா
ஆ ஆ ஆ ம்
சாப்ட்டு வந்துருவாங்க ஒரு ஒரு நாள் அப்டியே மக்கர் பண்ணிட்டு வருவாங்க சாப்டாம
ம் கோலல்லா போடுவீங்களா நீங்க நல்லா
என்ன சிஸ்டர் கேக்கல
கோலோ கோலோ
கோலல்லா எனக்கு போட தெரியாது நீங்க போடுவீங்களா
ஆ அ போ எனக்கு
நாங்க எங்க ஊர்ல பொங்கல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க பொங்கல் ஃபங்க்ஷன் வெப்பாங்க கோயில்ல ஊரே கோலம் போடும் ஆனா நா போட மாட்டே
ம் ஏன்
வரவே வராது கோலம் போட்றதுக்கு ஆ எங்க ஊர்ல எப்டின்னா போட்ற எல்லாருக்குமே ஆறுதல் ப்ரைஸ்ஸு எதாவ்து ஒன்னு குடு த்துடுவாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க ஊரே கோலம் அதத்தா எங்க அம்மா சொல் திட்டுவாங்க ஊரே கோலம் போட்டு பிரைஸ் வாங்கிட்டு போது ஆறுதல் பிரைஸ் வாங்கிட்டு போது வீட்ல இவ இருக்கா ஒரு கோலம் போய் போட மாட்டேங்க அப்டின்பாங்க வேண்டா நா போட்டா நல்லா இருக்காது சித்தப்பிள்ள கூட நல்லா போடுது நா போட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கும் வருசோ வருசோ பொங்கல்க்கு போவோ வெள்யாட்டு போட்டிலா பாப்பே கோல போட்டில்லா பாப்ப நா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேந்து ஆனா ஒரு வெளாட்லயும் சேர மாட்டோம் ஒரு கோலமு போட மாட்டோ நாங்க ஒரு ஆறு பேருக்கும் போயிட்டு ஆறு பேரும் ஒரு வெள்ளாட் லயு சேர மாட்டோ ஒரு கோல போட்டிலும் சேர மாட்டோ அப்டே சுத்தி பாத்துட்டு வந்துறது எங்க அம்மா நல்லா தண்டமா வீட் ல உக்காந்து இருக்காளுங்க ஆறு பேரும் ஒரு இதுக்கு ஜ சின்ன பு பச்ச புள்ள கூட ப பச்ச புள்ள கூட போய் வெள்ளாட்டு பிரைஸ் வாய்ங்ட்டு வருது
ம் ம் ப்ரைசோ
ஆமா ப்ரைஸுன்னு இந்த டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி எதாவ்து குடுப்பாங்க ஆறுதல் பிரைஸ்ஸு ஃபர்ஸ் ட்டு பிரைஸ் வந்துட்டு குக்கரு அந்த மாரி குடுப்பாங்க நெறைய போட்டி வைப்பாங்க இப்ப கொரனாவுக்கு அப்புறம் தா வைக்கிறது இல்ல கொரனாவுக்கு முன்னாரா வேற நல்லா ஃபங்க்ஷன் மாரி நடக்கும் பொங்கல்லு எங்க ஊரு கோயில வச்சு வைப்பாங்க இப்ப வந்துட்டு கொரனாக்கு அப்புறமே கூட்டம் கூடக்கூடாதுங்கிறதுனால அப்டியே இது பண்ணிட்டாங்க
ஓ நீ ஏன்க்கா எந்த இது கேமுக்குமே போ மாட்டீங்ளோ
ஆ அ
ஓ அப்படியா
ம் ம் நீங்க போவீங்ளா
ம் ம் நானும் போ மாட்ட
நா ஒன்லி ஆடியன்ஸ் தா
ம் ஆமா எதோ ஃபங்க்ஷன்னா
நம்ம என்கரேஜ் பண்ற கை தட்டி கிளாப்
ஆமா ஆமா வேடிக்க பாத்துட்டு அதுவு நல்ல டைம் பாஸ் ஆகும்
ஆமா
ம் எதோ ஃபங்க்ஷனா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளீன் பண்ணுல தீபாவளிக்குல்லா
ஆமா கிளீன் பண்ணனும் இப்ப கல்யாண தனி ஆளா வரைக்கும் ஒன்னுமே தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தா க்ளீன் பண்ண வேண்டிது இருக்கு
அ நீங்க மட்டும் தனியா பண்ணுவீங்ளோ
ஆமா நாங்க தனியாதா இருக்கோ ஆ அ இப்ப யாரும் கெடயாதா நம்ப தா கிளீன் பண்ணனு
ம்
ஆனா இங்க வந்துட்டு நம்ம கிராம மாதிரி இங்க வந் து வெளில வச்சுல்லா பொங்கல் வெக்க மாட்டாங்க சும்மா கேஸ்ல வச்சு பொங்கல் வெச்சுட்டு விட்ருது அவ்ளோ தா
ம்
வெளில எடமு கடயாது இந்த சேரி யாருமே வெளில வெக்க மாட்டேங்கிறாங்களா சும்மா கேஸ் ட்ல வச்சுட்டு சக்கர பொங்கல் மட்டு வெச்சிருந்தாங்க நாங்க எங்க ஊர் எல்லா பெரிய பானைல வெண் பொங்கல் வெப்போம் இங்க அதல்லா கடயாது செஞ்சாலு சாப்புட்றதுக்கு ஆளு இல்ல ஆ நானு என் வீட்டுக்காரங்க மட்டுந்தாருக்கோ என்னத்த சாப்ட ரெண்டு பேரு அவுங்குளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது
ம் ம்
அதனால நானு அத அப்டியே விட்ரு ஆமா சும்மா வீடகீட தொடச்சி முடிஷ்ட்டு சாமி கும்ப்ட்டுட்டு சும்மா கேஸ்ல ஒரு டம்ளர் போல சக்கர பொங்கல் மட்டு வெச்சு சாமி கும்ட்றது அவளதா
ம் ஆ ஓ அப்டி ஊருக்கு போவிங்ளா
ஆ ஹா ஊருக்கு போமாட்ட சிஸ்டர் பொங்கலுக்லா போயி நால் அஞ்சு வர்ஷ்ஷோ ஆய்ட்டு
ஓ ஓ அப்புடியா
ஆ ஆமா பொங்கலுக்லா போனதே இல்ல அதா கல்யாண முடிஞ்சு ஒரு இந்த ஃபஸ்ட்டு வர்ஷ்ஷோ பொங்கல் வந்தப்ப ஏ பையன் பொறந்துருந்தான் நெனைக் பெரிய பைய அதனால ஊர்லருந்தே அப்போ நா ஊருக்கு அந்த டைம் அதுக்கப்றோ இ அஞ்சு வருஷோ முடிஞ்சிருச்சு போகவே இல்ல பொங்கல் டைம்
போகல லீவு குவாட்டல் லீவு அந்த டைம் வேனா போவே போய்ட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு கிருண்ட்டு வர்றது அவ்ளதா
ம் சேர் சேர்
சேர் சேர்
சேர் சேர் நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்லாங் சிஸ்டர் டைம் ஆய்ட் ம் ம் சேர் பாய் கா
பாய் பாய்